ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
கேக்குதுங்க கேக்கு
வேலையாக இருக்கிறீர்களா
இல்லையங்கள்
சேரிங்க என்ன பண்றீங்க
நா நாற்காலிலியில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்க
நானும் நாற்காலில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன்
நல்லது வீட்ல எல்லோ நல்லா இருக்கார்கள்
வீட்ல எல்லா என்ன பண்றாங்க
ம் அம்மா உறங்கி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கை உறங்கி கொண்டிருக்கிறார்கள் மற்ற அனைவரும் உறங்கி கொண்டுதான் இருக்கிறார்
அதுக்கு நீங்க ஒட்டுக்காவே எல்லாரு உறங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொல்லலாமே உங்களுக்கு என் வாய் வலிக்கு
அது நியாயமான பேச்சுதா
செரி எனக்கு புரிகிறது
அங்க எல்லோரும் என்ன
இங்கு எல்லாரும் உறங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க
ம் நாம் மட்டும்
தொலைபேசியில் பேசிட்டுருக்கறம் எனக்கு உங்களிடம் பேசதான் புடிக்கும் உங்களுக்கு புடிக்குமா
எனக்கும் ரொம்ப பிடிக்கும்ங்க உங்களிடம் பேச
பேசுங்க என்ன சாப்ட்டீங்ளா
சாப்டே நீங்க சாப்டீங்ளா
சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
தோச சாப்ட்டேங்க நீங்க
நா இட்லி சாப்ட்டேங்க
இட்லியா காரணம் மாஸ்
ஆமாங்க இட்லி சாப்ட்டே மூணு இட்லி சாப்ட்டே நா
சூப்பர்ங்க மூணு நீங்க என்ன தொட்டுபீங்க
நான் தொட்டுக்க காரை சட்னி சாப்ட்டேங்க
காரை சட்னியாங்க நல்லது
நீங்க தோசைக்கி என்ன சாப்ட்டீங்க
தோசைக்கி நானு சட்னி தேங்காய் சட்னியா
தேங்காய் சட்னி சாப்ட்டீங்களா
தண்ணி குடிச்சீங்ளா
தண்ணி குடிச்சேங்க நீங்க குடிச்சீங்ளா
ம்
சுடு தண்ணி குடிச்சீங்ளா பச்ச தண்ணி குடிச்சீங்ளா
பச்ச தண்ணி தா குடிச்சே குளிர் குளிர் பான தண்ணி புடிக்குங்க
பரவால்ல நீங்க எப்பயுமே சுடு தண்ணி தா குடிக்கணு அதுதா ஒடம்புக்கு நல்லது
ஆமாங்க ஆமா தொண்டை வே ற கொஞ்சோ வலிக்கிதுங்க
தொண்டை வலி அதுக்கு கண்டிப்பா சுடுதண்ணி குடிக்கணு
ஆமாங்க
ஆமா சில்லுன்னு எதுவு சாப்டாதீங்க
ஆமா
சில்லுன்னு சாப்ட்டு இனி தொண்டை வலிக்கும்
ம் ஒரு மனிஷே வாழ்நாள்ல எப்டிங்க செழுமையா இருக்கணு அப்டின்னா நீங் க எப்டிங்க சொல்லுங்க
மனுஷே வாழ்நாள்ல
செரியா இருக்கணு அதுதா ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு அடையாளம்
நல்ல மனுஷனுக்கு அடையாளன்னா அடுத்தவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுங்க மொதல்ல அடுத்தவங்கள கஷ்டப்படாம அவுங்கள புண்படுத்தாம அவங்கள நம்ம சந்தோஷமா நம்மனால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கணுங்க
பெசாம இருக்கணு சந்தோஷ படுத்தலான கூட நீங்க ஏமாத்தாம இருக் நாய் அதுதா
ஆமாங்க ஆ அவங்களுக்கு நம்ம காசு பணோ குடுத்து அவங்கள சந்தோஷ மா வைக்கலாம் என்னாலும் நம்ம பட வக்கலேனாலு நம்ம அன்ப குடுத்து நம்ம அவுங்கள சந்தோஷமா வைக்கலா
ஆமாங்க
அதுக்கப்ற அடுத்தவங்க புண்படுத்துற மாரி நம்ம வார்த்தைகள பேச கூடாதுங்க இனிமா இனிமையான வார்த்தைய பேசணு அவங்க மனது எவ்ளோ கஷ்டப்படுன் நம்ளுக்கு தெரியணு
ஆமாங்க நம் அவங்க ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா அது மனசுக்குள்ள போட்டு எவ்ளோ கொடையு
ஆமாங்க ஆமாங்க அப்றோ நல்லா பண்போட இருக்கணு நம்ம எல்லா ட்டயு அப்றோ அடுத்தவங்கள எதிர் த்து பேசக்கூடாது
ம் நம்பிக்க துரோகம்
நம்பிக்க துரோகம் பண்ண கூடாது நம்ம அடுத்தவங்கள நம்ம நம்ள பாதைல கரெட்டா இருக்கணு
ஆமா யாரையு போய் தேவயில்லாம நோ
ஆமாங்க நோண்ட கூடாது நம்ம இதெல்லா பண்லே வாழ்க்கைல முன்னேற்றம் அடையலாம்ங்க அடுத்தவங்ளுக்கு கெட்டது நெனைக்க கூடாதுங்க ஆமா அவுங்களுக் கெ ட்டது நெனைக்காம இருந்தாவே நம்ம நல்லாருப்போ
நம்ம நல்லாந்தா நம்ள தேடியே நல்ல விஷ்யோ எல்லாமே பண்ணு
ஆமாங்க நம்ம வன்ட்டு கெட்டது ந நெனச்சா நம்ளுக்கு கெட்டதுதா நடக்கு கு இது நம்ம ஒரு நல்ல விஷ்யோ நென ச்சா நம்ம நம்ம மித்தவங்ளுக்கு நல்லது நம்முளுக்கு நல்லது
அதே தாங்க ஆனா ஏங்க யாரும் நல்லது நெனைக்க மாட்டிக்காங்க எல்லா கெட்டதாவே நெனைக்றாங் கெட் டது நெனைக்றவங்களுக்கு நல்லது நடக்குதுன் நெனைக்கும்போது
அது வன்துட்டு ஆண்டவ சோதிப்பாங்க கெட்டது நனக்கவங்க நெனைக்றவங்களுக்கு நல்லது நடக்கு நல்லது நெனைக்றவங்களுக் கெட்டது நெனைக் ஆனா ஏன் ஆண்டவ இப்டி சோதிக்றா கெட்டது நெனைக்கறவங்களுக்கு கெட்டது நடக்கட்டு நல்லது நெனைக்றவங்கக் நல்லது நடக்கட்டு த
அதே தாங்க
ஆமாங்க என்ன பண்ண முடியு எல்லா தல எழுத்து
ம்
ஆனா மாறி இந்த தல எழுத்து ஒரு நாள் மாறுங்க நம்பிக்க வச்சு நம்ம இருக்கணு அவ்ளதா
அதேதாங்க எப்டி இப்பெல்லா பண்ணிட்டு ஒருத்தவங்கள புண்படுத்திட்டு நைட் நிம்மதியா தூங்குறாங்கன்னு எனக்கு தெரிலங்க
ஆமாங்க அதுவே அப்றோ நம்மளய நோய் வர வச்சுருங்க
நான்லாம் யாரிடமாது குறலை ஒசத்தி பேஸ்னாலே வருத்தப்படுவேங்க
ஆமாங்க
இப்டி பேசிட்டோமே டா பாவம் அவர்கள் புண்பட்ருப்பாங்க ஆ என்று நான் வருந்திக்கொள்ளுவேங்க
ஆமாங்க அது வன்ட்டு எல்லாத்துக்கு அது இருக்குணுங்க ஒருத்தங்களுக்கு மட்டு அப்டி இருந்தா ஒன்னுமே பண்ண முடி முடியாதுங்க
அதேதாங்க என்ன வண்றது இந்த காலத்து மக்கள்லா அப்டி
ஆமாங்க யாரு அறிவே இருக்கறது இல்ல யாருக்கு அஞ்சறிவு இருக்குற நாய் கூட ஒழுக்குமாருக்கு ஆறறிவு இருக்குற மனு
அது அஞ்சறிவு இருக்குற நாய் கூட இந்த ஒரு வாட்டி சாப்ட குடுத்தோன்னா வாழ்நாள் ஃபுல்லா விசுவாசமா இருக்குதுங்க
வாலாட்டிட்டு ஆமாங்க
மனுச ஜென்மங்களுக்கு என்ன கொடுத்
து இல்ல ஆமாங்க உங்களுக்கு நாட்டு நாய் புடிக் க்குமா இல்ல வீட்டுல வளர்க்கற நாய் பிடிக்
எனக்கு வீட்டு வீட்டுல வளர்க்கற நாய் தாங்க புடிக்கும் நாட்டு நாய் கடிச்சு வச்சிருங்க
இல்லங்க நம்ம அவங்க கிட்ட அன்பா இருந்தா அவங்களும் நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்குனு சொல்லுவாங்க
அப்படியாங்க எனக்கு வந்துட்டு நான் பல உம் இது பண்ணது எல்லாம் நாட்டு நாய்கள் என்னை துரத்துனது
நீங்க தொரத்துர மாரி ஏதாச்சும் பண்ணிருந்தா கண்டிப்பா தொரத் ருக்குங்க நீங்க அத பாத்து கல் எடுத்து அடிக்கிறது
இல்லங்க நா நான் சத்தியமாக அப்டிலாம் பண்ண மாட்ட வீட்டில் வளர்க்கும் நாய்களும் என்னை பார்த்தால் தொரத்தும்
அல்லது நீங்க திருடன் மாரி முளித்து கொண்டே போனா துரத்ததான் செய்யும்
அதின் பெற்றோர்கள் அதைத் தடுத்து நிறுத்துவார்கள் அதை வளர்த்துபவர்கள் ஆனால் நாட்டு நாய்க்கி அந்த ஒரு இது இருக்காதுங்க
ஆமாங்க எல்லா நாயும் சமமா பாக்கணும் நம்ம
அதே தாங்க
ஆமா உங்களுக்கு நாய் புடிக்குமா பூனை புடிக்குமா
எனக்கு நாய் தாங்க புடிக்கும்
இப்பதான் நாய் புடிக்கானீங்க
ஆஹ் அது இரண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது எனக்கு நாய் பிடிக்கும்ங்க
நாய் தா புடிக்குமாங்க செரிங்க செரிங்க ஆனா பூனை நம்மளை எது பண்ணாது நாய் கடிச்சு வச்சிடும் பூனை கடிக்
பூனை வெறி இப்ப பூனை ரொம்ப அஹ் போ போறண்டி வைக்கும் அது மட்டும் இல்லாம பூனை சோர்வாகவே இருக்கும்
சோற்வா சோம்பேரியாகவே இருக்கும்
சோம்பேறியாகவே இருக்கும் இதே நாய் ஆஹ் நம் கால சுத்தி சுத்தி வருங்க
காலை பூனயுந்தாங்க நம்ம கால சுத்தி சுத்தி வரும்
பூனை ஒரே இடத்தில் பூனை ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொள்ளும்
உட்காந்து கொள்ளும் கறி கேட்கும் நம்மிடம் நம்ம திங்குற கறிய அது கேட்கும்
ஆமாங்க உங்களுக்கு என்ன மீன் புடிக்கும் வஜ்ஜர மீன் புடிக்குமா
ஆஹ் கடல் உறவுகளே செரி
கடல் மீனு புடிக்காதுங்களா உங்களுக்கு
புடிக்கவே புடிக்காதுங்க கடல் உணவுகள் ஆமங்க எனக்கு ஒத்துக்கொள்ளாது கடல் சரியில்ல இல்ல கடலிலுள்ள கடல் உணவுகள் பிடிக்காதுங்க
அப்ப மீன் குழம்புல போட்டோடுத்து சாப்பிட மாட்டீங்க வரு
சாப்பிட மாட்டேங்க அசைவத்தில் ஆஹ் கோழிக்கறி சாப்பிடுவேன் மட்டன் வேற ரொ ரொம்ப பாத்து பாத்து எடுத்து எடுத்து வீட்டில் செய்தால் மட்டும் மட்டும் சாப்பிடுவேங்க
சேரிங்க சேரிங்க
ற எதுவும் சாப்ட மாட்டேங்க
நல்லா கார சாரமா இருந்தா சாப்பிடுவீங்க அப்டிதான
ஆ அதேதாங்க உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும்
எனக்கு வஞ்சர மீன் தாங்க பிடிக்கு
அங்க அந்த சிறிதாவே இருக்குமே முழு மீன் அதுவாங்க
ஆ அதுதாங்க அதுதாங்க அது எடுத்து அதையே வெட்டி சாப்புடுவங்க
ஒரு மீன் ஓட்ட இருக்கு நல்லவா நடுவில்
அப்புடிங்ளா அது எனக்கு தெரியலையே
காது மாரி இருக்கும் பெரிய காது மாரி இருக் ஒரு நடுவுல ஓட்ட இருக்கும்மே அப்டியா நல்லது க்ரீன் போல்ட்டு ஆ ரொம்ப
அதுவு உப்பு மொளகாப்பொடி போட்டு சுட்டு சாப்ட்ருவோ வேற எதுமே பண்ண மாட்டே
அந்த ஓட்டை உள்ள மீன் தா இருந்தந்து வர்
தெரியிதுங்க அம்மாவ கூப்புட்றாங்க